சொல்லுங்க தோழி எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே தோழி என்ன
சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டு இரு நீங்க சாப்பிட்டீங்களா நானு சும்மா அப்டி மல்லாக்கா படுத்து கடக்கே தோழி
செரி செரி வெலு இருக்க அங்க தோழி
ஆமா தோழி நல்ல வெயிலு தோழி காலேல ஆனா மழ பெஞ்சு தோழி காலேல
ஆமா தோழி கொஞ்சோ மழ பெஞ்சிச்சு அப்றோ மறுபடியு வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது
நானு என்னடா அதிசயமா மழ பெயுதுன்னு பாத்துட்டே இருந்தே தோழி
அவ்ள அத வந்து சும்மா பேருக்கு ஹாய் சொல்லிட்டு போயிட்டரு எனக்கு தோழி
ஓ அப்டியா தோழி
ம்
நானு ஆ ன்னு பாத்துட்டு அப்றோ அப்டியே உறங்கிட்டே தோழி அப்றோ நின்னுட்டு தோழி லைட்ட தூத்திட்டு மன காலையில ஒரு மாரி இருட்டிடுதா இருந்து தோழி அப்டியா தோ அங்கேயு மழையா தோழி காலைல ஹலோ இல்ல தோழி அலோ ஹலோ ஹலோ
வெயில் அடிச்சு கொளுத்து
ஹலோ அடிக்கடி எங்க எனக்கு நெட்ருக்கு தோழி உங்களுக்கு தா டவர் கிடைக்க மாட்டங்கன்னு நினைக்கே
எனக்கு டவர் கிடைக்குது தோழி ஏ தோழி வைஃபைல தா கனெக்ட் பண்ணியிருக்கே
நானு இங்க ஒய்ஃபை தா தோழி கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கே
அப்றோ ஏ தோழி வரல
அதா தோழி ஒ உங்களுக்கு ஒரு வேல ஒய்ஃபை லூஸ் ஆகுதோ
இல்ல தோழி லூஸ்லா ஆவள டைட்டா தா இருக்கு
எனக்கு இங்க டைட்டா தா இருக்கு தோழி ஓய்ஃபை இருந்தாலு அடிக்கடி ஏதோ கோளார் பண்ணது தோழி
ஆமா தோழி
வரவர நெட்டு் இங்க எங்க ஊர்ல ஃபைவ் ஜி கிடைக்காது தோழி
ஆ ஆ எங்க ஊர்லேயு அப்பப்போ ரொம்பலா இல்ல ஓரளவு கெடைக்குது
அப்டியா தோழி
ஆமா தோழி
என்ன செய்ய வர வர நாடு அப்டி ஆகிட்டு போகுது தோழி ஒரு டவரே இல்லாம இருக்கு தோழி
என்னதா விஜய் வந்தானோ எதுக்குதா வந்தானோ அந்த மாரிதா இருக்கு
ஆமா தோழி ஒரு டவரை நட்டலாம்லா தோழி
ஆமா அப்றோ ஒரு கரண்ட்டுக்கு ஒழுங்கா வைக்கலா ஸ்டாலின் இருக்கு போது அவ்ளோவா கரண்ட் போகல தோழி
இப்ப அடிக்கடி பவர் கட் ஆகுது அவனுக்கு த்ரிஷா கூட இருக்கவே டைம் கரெக்டாருக்கு தோழி
ஆமா தோழி நேத்து நைட்டு இருக்குலா தோழி இங்க கரன்டு போய்ட்டு தோழி ஒரு ரெண்டு மணிகிட்ட ஒரு மாரி ரெஸ்ட்டு எடுத்து எடுத்து மனுஷே தணறிட்டா தோழி இங்க நாங்க
சேரிதா அப்றோ என்ன பண்ணீங்க
அப்புறோ கொஞ்ச நேரத்துல கருண்டு வந்துடு தோழி
சேரி தோழி சேரி சேரி கரண்ட் இல்லாட்டி நைட்டு தூக்கமே வராது தோழி நமக்கு
ஆமா தோழி முழிப்பு வந்துட்டு தோழி விசர்த்த கொ ட்டிட்டு சும்மாவே நம்மளுக்கு விச இருக்கு இல்ல கரண்ட் எல்லா போச்சுன்னா ஒரு மாரி திணற வேண்டியதா தோழி
சேரிதா தோழி
யற என் நேரத்தொரு நல்ல வெக்கியா சொல்லி இருந்தா
அ அ ஆ சேரி சேரி சொல்லுங்க காலத்தேல இருந்தே நைட்டு வரை எப்டி என்னல்லா பண்ணுவீங்க
காலத்தில முழிப்பே தோழி முழிச்சு ஃபோன பாப்பே ஃபோனை பாத்துட்டு மறுபடியு ஒறங்குவே தோழி மறுபடியு காலையில முழிப்பந் தோழி முழச்சு சாயா குடிச்சிட்டு சாப்பாடு காலையில வந்து அ செஞ்சா திம்ம தோழி இல்லனா சேட்டா முடிக்குறதே பதினொரு பதினொன்றா ஆயிரு சாய குடிக்கே பன்றரை மணி ஆயிரு தோழி அதனால சைட்டா மதியம் சாப் பலா அப்டின்னு சொல்லி மத்தியத்துக்கு ஓடிவோ தோழி அதுக்கறோ மதியோ சாப்ட்டுட்டு எடுத்துட்டு மல்லாக்கா
ம்
ப்பா படுத்துருவே தோழி கரெக்டா நாலு மணி ஆ னோனே எங்க அண்ணனுக்கு வாயில சாயா ஊத்தணு தோழி
ஓ
சாயா சாயானு உயிர் எடுப்பா தோழி அதுனாலயே தூங்குற மாரி நடிக் கெ வேண்டிய நெலம வரு தோழி எனக்கு இர்ந்தாலு டுபுடிச்சிரு தோழி
கா
வேற வழி இல்லாமா மறுபடியு சாயா போட போனு தோழி சாயா போட்டு குடுத்துட்டு அப்பறொ அப்டியே ஒறக்கொ வராது தோழி செல்டைம் அப்டியே முழ்ச்சிருப்ப செல்டைம் ஒறக்கொ வந்துட்னா மல்லாக்கா மறுபடியு பட்த்து ஒறங்கின்ற தோழி அப்பறொ சாயங்காலொ முழிப்ப தோழி சும்மா படிக்கிறதா இருந்தா படிப்ப தோழி இல்லாட்டா சும்மாயே இருப்பே தோழி ஃபோன் பாத்துட்டு ரீல்ஸு ஸ்க்ரோல் பண்ட்டு அப்பறொ நைட்டு நேர்த் தோட சாப்ட்டுட்டு மறுப்டியு ஒம்போது மணிக்கிட்ட ஒன்போதர கிட்டல்லா வீட்டல்லா ரூம்மல்லா தூத்துட்டு எடுத்துட்டு மறுப்டியு மல்லாக்கா படுத்துருவ தோழி பத்து வந்து அ ப்டியே பண்றன் மணி வர இருந்து ஃபோன பாப்பேன் தோழி கண்ணு சொக்கிட்டுனா நேரத்தோட படுத்துட்டு ஃபோன வச்சுட்டு ஒரங்கிடுவ தோழி
சேர் சேர் செல் நேரொ நமக்கு சொக்கும் தானாவே சொக்கு
ஆமா தோழி வர வர ஒரக்கமா வருது தோழி
ந எங்களுக்கு அதேதா காலத்த முழிக்கெற்து அந்த அக்காவோட புள்ள இருக்கனால அப்டியே டைம் போகுது ஃபோனல்லா அவ்ளோ எடுக்கற்து இல்ல எப்பமா ஃப்ரீயா இருந்தா எடுப்ப அப்பறோ இந்த ட வேலலா பாத்துட்ருப்ப அந்த மாரி போயிட்ருக்கு
ஓகே தோழி நைட்டு ஒறங்குறதுலா எப்டி
அது ரறங்கவே இது இல்ல
புள்ள நைட்டி எடைல அழுமா
ஆமா தோழி இப்பல்லா ரொம்ப அழவ தா இன்னு நிப்பாட்டல அழுவயெல்லா அதுலா மூணு மாசத்துக்கு அப்பறந்தா அது கொஞ்சொ நல்லா ஒறங்கு
ஆமா தோழி இப்போ கொஞ்ச நாளு அப்டிதா தோழி இருக்கு
ஆமா அதல்லா அப்டியே பேய்ட்ருக்கு
அப்டியா தோழி நீங்க பிள்ள அழும் போது நீங்க முழிப்பீங்ளா எப்டி
நா சில நேரொ முழுப்பே செல நேரொ எனக்கு முழிப்பு வராது நல்லா தாழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டனா எனக்கு முழிப்பு வராது
ஆ
சாதாவா தூங்கிட்ருந்தனா முழிப்பு வரு
அப்டியா தோழி பிள்ளையோட அம்மா வந்து ரொம்ப நைட்டு ஃபுல்லா முழ்ச்சு வந்து பாப்பாங்களா தோழி
ஆமா அவ்ங்க அம்மாவு எங்க அம்மாவு இருந்து பாப்பாங்க
அப்டியா தோழி தொட்டில்ல போட்டு ஆட்னா ஒரங்குவானா தோழி
ஆமா ஒரங்குவா தோழி ஆனாலு அப்பப்போ க கடியளவு
ம் ஆட்டிக்கிட்டே தா இருக்கே இப்பவு ஒரங்றானா
தெரிது தோழி கொஞ்சொ இப்பதான தோழி போறந்த்ருக்கா அனால கொஞ்ச நாள் போக போ அவனுக்கு பழகணும்ல தோழி
ஆமா தோழி ம் நீங்க பொறந்தப்போ இப்டித்தா பண்ணிட்ருந்தீங்ளா
ஆ நா வொறக்கம் போது சமத்த வொறங்கிட்டே தோழி
நீங்க கண்டிங்ளா
தோழி
ஆ
அப்டிதா நெனைக்கேந் தோழி
செர் தோழி செரி செரி
நானு கொஞ்சோ அழுதுட்டுதா இருப்பே தோழி பட் சாப்பாடு தாந்தா வொறங்கிடுவே தோழி
செரி செரி செரி சோத்து மூட்டையா தோழி நீங்க
ஆமா தோழி
செரி செரி செரி
அ சாப்ட்டுட்டு உந்த வயசுல தானே தோழி சாப்ட்டுட்டு வொறங்க முடியு
ஆமா தோழி வேற என்ன பேட்டைக்கு போலையா தோழி
எங்க தோழி போவல தோழி எங்க போட்டு போவ தோழி
ஏ தோழி
எப்புடி தோழி நா போவே
போங்க அன்னைக்கு பிளான் போட்டீங்கல்ல
ஆமா தோழி ப்ளான் போட்டே தோழி பட்டு போறதுக்கு கைல பட்ஜெட் எதுமில்ல தோழி
ஆமா இப்பதா வேலை பாக்கறீங்கல்ல போங்களே
ஆமா தோழி போணு தோழி போனா சும்மா போக முடியாதா தோழி ஏதாவது வாங்கிட்டு போணு தோழி
மௌ
அதுக்கே செலவாகுல்ல தோழி அதா தோழி கொஞ்ச கையில பைசா வரட்டு அப்புறமா போலானு இருக்கே தோழி ஒருவேல ஊருக்கு இங்க வருதான்னு பாக்கணு தோழி தோழி தோழி
ஆ கேக்குதா தோழி
வருதா தோழி
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ ஊருக்கு இங்க வருதான்னு பாக்கணுந் தோழி பாத்துட்டு அப்பறோ யோசிக்கணு தோழி
செரி தோழி செரி செரி வேற என்ன தோழி
அப்புறோ உங்களோட உங்களுக்கு எந்த எடம் போக புடிக்கு தோழி
எனக்கு வந்து இப்போ ஊட்டி கொடைக்கானல் அந்த மாரிதா இப்ப போக புடிக்கு தோழி
எடோ அப்டி
குளுரா இருக்குல்ல தோழி நல்லா இருக்குஸஃபாரஸ்ட் அந்த மாதிரி
அப்புடியா தோழி
ஆமா தோழி
நானு அப்டிதா தோழி நெனச்சி வெச்சிருக்கே
மூணாறு போணுன்னு நெனைச்சி வெச்சிருக்கே தோழி மூணாரு நல்லா இருக்குன் ஆமா தோழி
ஆமாமா மூணாரு நல்லா இருக்கு தோழி
ஆமா தோழி அங்கதா அங்க போக புடிக்குந் தோழி அப்டியே நெனை நெனைக்கற்தான்ன தோழி நம்ம வேலையே
ஆம்மா
போனபாடல்ல
ஆ தோழி
இங்க பக்கத்துல தா தோழி நம்ம போ வேண்டிய நெலமயா இருக்கு
என்ன தோழி
இங்க பக்கத்துலதா நம்ம வெளிய போ வேண்டிய நெலமயா இருக்கு
ஆமா தோழி
ரொம்ப தூரமாலா ட்ரிப்பு ப்ளான் போட்டா போக முடியாது தோழி எல்லா இனி நம்ம வந்து வேலைக்கி க காலேஜ்ல்லா படிச்சு முடிச்சுட்டு வேலைக் போவ்ணு போது போனாதா தோழி உண்டு
சேரி தோழி செரி செரி வேற என்ன தோழி
ரொம்ப புடிச்ச ஸ்நாக்ஸ் எது இது ரொம்ப புடிச்
ஸ்நாக் எனக்கு வந்து லேசு சாக்லேட்டு ஜாகலேட் ஜாகலேட்டும் வேணும்
ஆ
லேஸ்சு ஸ்நாக்ஸ்சு பொட்டேட்டோ சிப்ஸ் நல்லா புடிக்கு உப்பு சால்ட்டு வந்து புடிக்கு
போ மத்தந்த ஒரு பாக்கெட்ல போட்டு வெச்சுப் பாங்கலே தோழி அதுவா
ஆமா ஆமா அதா அதா அதாந்தா
அப்டியா தோழி வேற வேற
ஐஸ்கிரீம் புடிக்கு
வேற வேற
வேற
வேற ஜூஸ்ல என்ன ஜூஸ் புடிக்கு தோழி
ஜூஸ் வந்து ஆரஞ்ச்
வேற
ஃபலோடா
வேற
வேற நம்மளோடைய நேரம் முடிவடைந்து விட்டது நன்றி வணக்கம்
மீண்டும் அடுத்த காலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்